ஹலோ ம் சொல்லு சொல்லு கேக்குதா ம் நல்லா அ சும்மாதா இருக்கே இப்போதா படுத்தே
ஃபோன் கிட்ட வச்சு பேசு இப்ப போய் தூங்குறியா
என்ன இப்பதா வந்த ஸ்கூல்லந்து சாப்ட வஸ்ட்டு பட்த்துட்டா அவளு பட்த்துட்டா ம் ஆறு மணிக்கி
நீனு
நானு அப்பதா
இது ஒரே ஒரு மாறி இருக்குமேடி அன் டைம்ல தூங்கி எந்திரிக்கிறது
என்னா பண்றது டைம் கிடைக்கவே மாட்டேங்தே ம் நீ என்னா சாப்ட்ட
நா வந்து சாம்பார் கத்ரிக்கா மாம்பழம் நீனு
நாங்க கீர வெண்டக்கா
ஆ
தொக்கு
மட்டன் தொக்கா
ம்
ஆ
நேத்து வெச்சது சரி இன்னைக்கு சாப்ட்டோ
அ ஆ சேரி சேரி அப்றோ இன்னைக்கு என்ன பண்ணிட்ருந்த வீட்ல எனக்கு செம்ம வேலடி
ஒன்னு பண்ல சும்மாதா இருந்தே என்னாச்சினே தெர்லடி நல்லாதா இருந்தே குளிச்சிட்டு வந்து சாப்ட்டு உன்கிட்ட கூட ஃபோன் பேஸ்னனே ஃபோன் பேஸ்ட்டு கொஞ்ச நேரத்லெல்லா ஒடம்பு ஃபுல்லா செம்ம நமைச்சல்லு அங்கங்க கண்டு கொண்டா ரோஸ் ஒடம்பு ஃபுல்லா ஏ நமைச்சலு ரோஸ் ரோசாயிச்சி மூஞ்சல்லா கை கால்லா அப்றோ விபூதியெல்லாந் தடவுனே அப்றோ கொஞ்ச நேர கழிச்சி இ சரியாயிச்சு எதோ பூச்சி கீச்சி கடிச்சிச்சு போல
ஓஹோ இப்ப பரவாலையா
ஆ இப்ப பரவால்ல அப்டியே அரிப்பு தாங்க முல்லடி சொரிஞ்சி சொரிஞ்சி ம் அது அதா இபூதிய தடவன ஒடனே அதா ஞ்யாபக வந்தது
என்ன தடவுன
இபூதி இபூதி
விபூதி இஃப் ஒடம் ஃபுல்லாவா
ஆமா
அது தடவுனா சரியாயிடுமா
ஆமா பூச்சி கச்சா அதா தடவாங்க
அப்புடியா அப்ப ஒடம்பு ஃபுல்லா விபூதி ஸ்மெல் வருமேடி
அப்றோ எல்லா வாஷ் பண்ணீட்ட கொஞ்ச நேர
ஒனக்கு விபூதி புடிக்குமா
விபூதி புடிக்குமா ஏன்டி அந்த எமர்ஜென்சில அது புடிக்குதோ இல் தனிதனு ம் அய்யிய ச்சை அதல்லா நா சாப்ட மாட்ட எல்லா தின்னு அதா நல்லா மாவு மாரிக்கிற ம் ம் ம் ம் அப்ற பேஸ்னியா ரா ராஜி கிட்ட
ஆஹ் பேஸ்ன
நா கூட ஒரு கால் பேசணு
அப்றோ
அப்ற ம் சாப்ட சாப்ட
ம் உங்கத்தலா என்ன பண்றாங்க
ம் துணி மச்சுனு இருக்காங்க
ஓ துணியு சேத்துதா மடிப்பாங்களா ஓ பரவால்யே
ஓகே ஓகே அப்றோ
இப்ப நீ இப்பய் நீயு தூங்கிருவ பத்து னு ஆறு மணிக்கு தா எந்திருப்ப
ம்
கொஞ்சோ சவுண்டா காது ஃபோன்னு இது வச்சு
நா ரொம்ப கிட்ட வெச்சுதா பேசுறே நீ பேசுறதுதா எனக்கு ரொம்ப லோவா கேக்குது
இப்ப கேக்குதா
ஆ இப்போ தா கேக்குது இவ்ளோ நேரோ எப்டியோ ஸ்லோவா கேக்குது
ஆஹ்
அப்றம் என்ன ஓம்மர்க் கீம்மர்க் இல்லையா படிக்கிறது கிடிக்கிறது
இல்ல இன்னு இவனுக்கு புக்ஸே தர்ல எல்லா புக்குகூ அட்ட போட்டு அம்ச்சுட்டே ஆனா இன்னு புக் ஸே தர்ல ஹோமர்க் எதுமே த இன்னைக்குதா வந்து ரெண் டு ஷூ குடுத்து விட்டாங்க நேத்து யூனிஃபார்ம் குட்த்து விட்டாங்க
ம்
மேபி நெக்ஸ்ட்டு வீக்லிந்து பண்ணுவாங்க நெனக்கிற ஃபுல் டே ஃபுல் டே லா
படிக்கிறது இருக்கு போல அடுத்த வாரோ
ஆஹ்
அட்த்த வாரத்துலிந்து படிக்கணு போல
ஆஹ் அதா ஒனக்கு அவளுக்கு
அதுக்கு னா கொஞ்ச கொஞ்சோ நத்தறாங்க கொஞ்ச கொஞ்சோ நட்த்த மாட்றாங்க
இப்ப என்ன க்ளாஸ்ஸு
ஃபோர்த்து
சேரி சேரி ம்
அப்றோம்
பேஸ்னியா தேவி கிட்டலா
ம் ஹும்
ம்
என்னா நீ பேசிக்கிற
ஆ ஹா இல்ல இல்லல நா நாலா யார்ட்டையு பேச மாட்டே ராஜி கிட்ட மட்டுந்தா பேசுவே
ம் ம் அது சும்மாவே எடுக்காது ஃபோனு
ஆமா
அவ ரொம்ப பிசி
ஆமா அதுவு நம்ளு காமிச்சுக்கணுல பிஸி மாரி
ம் அதே மாரி நம்மளு பிஸியா இருக்கணு என்ன சொல் நம்ம என்ன வேல வெட்டி இல்லாமையா இருக்கோ
அதுதா சொல்றே கரெக்டாருக்குடி ஆனா சீரியஸா இவனுக்கு நானு ஸ்கூல் ஸ்கூலுக்கு அனுப்பலனா கூட நா போலனா கூட எனக்கு வேல இந்த பெயிண்ட்டுனா ல கரெக்ட்டாருக்கு இன்னைக்குதா வேலயே முடி முடுஞ்சுது இன்னிமேட்டு ஃப்ரீ நார்மல் வீடு மாரி ஆய்டுச்சு வீடுல மாப் போட்டோன்ன அப்றோ ஒ ஹஸ்பண்ட் என்ன எங்க ஆஃபிஸ்
ம் ஹும்
லீவா சேரி
ம் அப்றம் நைட்டுக்கென்னா சாப்பாடு
நைட்டுக்கு எதாச்சுதா தோச
ம் எனக்கு வந்து தோச தா
ஆ
க்கி சாப்பாடு எனக்கு தோச
எத்தன தோசடி அவ சாப்புடுவா
அது ரெண்டு தோசய முக்கு முக்குன்னு முக்குண்டி ம் ம் ம் ம் பொறுமையா சாப்டும்
நம்மளுக்கு டென்ஷனா வருல்ல ஆனா அவளே சாப்புறாளா
ஆமா அதுகிட்ட குடுத்துறது இப்பல்லா இந்தா நீ எவ்ளோ நேரோ வேனா சாப்ட்டு தொலனே குடுத்துறது தோசல்லா சாப்டுறு சீக்கரமா இந்த சாப்பாடு தா லேட் பண்ணு அதா என்ன பண்ணறது அதா புடுச்ச சாதமா குடுப்பே முட்ட சாதோ புளி சாதோ தயிர் சாதோ சாம்பார் சாதோ ம் அதுக்கு புட்ச்சதுலா சொத்த இதே பீட்ரூட் சாதோ குடே அப்டியே ரிட்டன் எடுத்துட் வந்துருன்டி ஒரு வாய் கூட சாப்டாது
செரி செரி செரி
அதாலா அதுக்கு புட்ச்ச ம் வேல மெனக்கட்டு தூங்குறத்த வுட்டு ஏந்து பண்ணா ரிட்டன் எடுத்துட்டு வந்துரு கோவோ கோவமா வரு அப்ப அதலா அதல்லா நா ட்ரை பண்றது இல்ல அதால்லா அது புட்சதே கட்டி கட்டி குடுத்துருவே
ஆ அப்டி தா இருக்கணுன்டி
சும்மா புடிக்காதத கட்டி குடுத்து நம்ம வேற காலங்காத்தால ஏய்ஞ்சு செஞ்சு எனர்ஜி எல்லா போட்டு அ அ
ந்துட்டு புடிக்காதது
ம் ம்
நம்மளுக்கு எவ்ளோவுதா நம்மளுக்கு தலவலி வரு சாப்புலன்னா
ம் குரும்
அப்பறோ உங்க அம்மாலா நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எல்லாரு எப்டி இருக்காங்க ம் அந்த பொண்ணு ஸ்கூல்ஸ் போயிருச்சாடி
எந்த பொண்ணு
உங்க அண்ண பொண்ணு
ஆஹ் அவ வந்து ஆக்சுவலா எங்க ஆஹ் போராடி
ம் எது பிரீ கே ஜா எல் கே
எல் கே ஜி போரா
ம் ம் ம் ஓகே ஓகே
அவன் அந்த உங்க அண்ண பையன் எத்தன மாசம் இது
அவன் இப்ப அக்டோபர்ல சேக்க போறாங்க ஸ்கூல்லு ம்
சொல்ற அவ்ளோ பெருசாயிட்டானா
இல்லடி பிளே ஸ்கூல்லு
பிளே ஸ்கூல் மாரி ஆஹ்
ட்டும் தான் நம்ம நார்மலா போற ஸ்கூலு
ஆமா
அவன் அடங்க மாட்றான் டீ வீட்டுல மெயின்டெய்ன் பண்ண முட்ல அதால ஆமாமா அதனாலே எடுத்துன்னு போய் போட்டுறாங்க
அய்யய்யோ ஆஹ்
தூங்கவே மாட்டான்டி பகல்ல ராத்திரி சே நாத்திரிலலாம் தூங்கவே மாட்டான்டி பகல்ல தான் தூங்குவாரு சாரு
அயியோ
நைட்டு ஃபுல்லா விளாடுவானா நான் அவங்களயு அஹ்
கூட சேர்ந்து அவனையும் தூங்கவுட மாட்டானா நீ நேர் போங்கலாம் விளாடி இள்ளாடின்னு
அச்சச்சோ ரொம்ப கஷ்டமாச்சே
ம் இந்த ஸ்கூல் ஏத்தும் போய் தல்லாம் தான் கரெக்டாக டைம் டைம் எல்லாம் பண்ணோம் சொல்டு காசு போனா போதுன்னு எத்துன்னு போய் தள்ள போறாங்க
அப்ப போயிட்டு வந்து டயட்ல சார் தூங்கிடு வார்ல ம ஏன்னா அப்புறம் கொன்னார விளாட்டு கிளாட்டு அப்புறம் அதே பழக்கமா பண்ணும் அதனால ஜாயின் பண்ண போறாங் அவனுக்கு செப்டம்பர் பர்த்டே சரி அதான் அக்டோபர் துல வந்து பிளே ஸ்கூல் மாரி போட்டுருலான்னு அடுத்த வருஷம் ஆனா ம் ஆயுத பூஜைக்கு நங்க வாழ்றியோம்மா தூக்கி அடிச்சான் பாரு அன்னைக்கா ட பாக்ஸ்ல எங்க அப்பா வந்து அணிய மடில வச்சு கொஞ்சுறாரு அவனுக்கு கோவம் வந்துச்சுடி ஒரு அட்ட பாக்ஸ்ச தூக்கி போட்டு ரொம்முனு அனி அடிக்கிறான் தூக்கவே முள்ளடி அத தூக்கி அடிக்கிறான் அத
ஆஹ் அவ்ளோ
உம்
ஆஹ் ஹ
வெறித்தனமாயிட்டான்
அதான் அதான் அவள கொஞ்சுறாள் ட்டு இது பண்ணுறான் போல அதுதான்
ஆம்
அப்புற
உம் அ காபிலா குடிக்லையா ஆமா காஃபி குஷ்டு அப்புற ஹோம் ஒர்க்கெல்லா எடுக்கணு ஒன்னொன்ன
ஆ
எத்து பாத்து ஆனா க்கறம்
வேல துணியில துவசச்சா
யெல்லா தூச்சி மச்சி ஆத மச்சினிங்கிறாங்கன்னானே காஞ்சி
ஓ அவங்க நீ மடிக்க மாட்டியா துணியிலா
நால்லா மடிக்க மாட்டா நா வேறு காய வைக்கிறதுத்து வாஷிங் மிஷின் போடுறது
பரவால்ல உன் துணியவே அவங்க மடிச்சுடுறாங்க போ
உம் மச்சிட்டு சேர்ல வச்சருவாங்க நா எத்து வச்சுருவா உம் அவ்வளவுதா ஆரம்பிக்க வேண்டியதுதா காபி குஷ்
சரி ஜெய் ஒரு கால் வருது நா அப் பண்ற உங்களுக்கு கொன்னரோ கழிச்சு ஆ பாய்